வணக்கம், நல்லா இருக்கீங்ளா
இருக்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கோ, இ என்ன இரவு சாப்பாடுலா முடிஞ்சிருச்சிங்ளா
ஆ, இரவு சாப்பாடு முடிஞ்சிடுச்சு
ம் ம்
ஆ நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சி இரவு உணவு முடிஞ்சிருச்சி என கணவருக்காஹ பாத்துட்ருக்க இன்னு கணவர் இன்னு வரல
ஓ அப்டியா
ஆமா
செரிமாம் இரவு சாப்பாடு என்ன தயார் பண்ணி வெச்சிருக்கிங்க
அது இனிமே இட்லிதா ஊத்தணு ஆனா அவுங்களுக்கு தோச ஊத்தி குடுக்கணு மாவெடுத்து வெளில வெச்சிருக்க பிள்ளைங்களுக்கு இட்லிய ஊத்தி சாப்பாடு குடுத்துட்ட ஆமா அங்க என்ன இரவு உணவு
இங்க சப்பாத்தியு குருமாவு பண்ண
சரி சரி இ இப்ப எப்டி அ இப்ப நா நா ஒரு கம்பெனில வேல பாத்துட்ருக்க
செரிம்மா
அ அதுல எனக்கு இன்னு சம்பள வர்ல ந ஆமா இங்கே பாருங்க தேதி இன்னக்கு பதினே தேதி ஆயிடுச்சில்லையா மாசத்துல பாதி நாள் ஆயிடுச்சு ஆனா எனக்கு இன்னு அதுல சம்பளமே வரல நா யாருகிட்ட போய் கே க்கறதுங்றது பிரச்சனை இருக்கு
மே மேனேஜர் கிட்ட கேட்டு பாருங்க நீங்க வேல பாக்குற மேனேஜர் கிட்ட
ஆமா நா உங்களுகிட்ட கேட்டனா உங்ளுக்கு மெசேஜ் போட்ருந்த
அ
அப்ற வந்து என்னோட இன் என்னோட இன்னொரு தோழி வந்து இதுலயே வேலை பாக்ககூடிய இன்னொரு தோழிகிட்ட அவங்கள்ட்ட கேட்ருந்த அவங்க ஒரு நம்பர் குடுத்தாங்க அப்றோ அவரு கால் பண்ணி கேட்டதுக்கு கேட்டதுக்கு பேங்க் பாஸ் புக்கல்லா என்ட்ரி போட்டு அனுப்புங்க ஆ அப்டின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க, அவ அதையு அனுப்பி வுட்டுருந்தா அவங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றே அப்டின்னு சொன்னாங்க ஆனா எனக்கு இப்ப வரைக்குமே எனக்கு சேலரி ஒன்னு கிரெடிட் ஆகல
ஆமா என் தங்கைக்கு கூட இந்த மாரி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருந்தா
அ அதுக்கப்பறோ நா வந்து பேசிட்டு இவரு மேனேஜர்ட்ட மெசேஜ் அனுப்பி கேட்ட, அப்பறோ அவரு என்னன்னா ரிப்ளை பண்ணிருக்காரு எனக்கு அதாவது வெயிட் பண்ணுங்க அ அ அ இரவுக்குள்ள வந்துரு அப்டின்ற மாரி சொல்ட்டாரு
அப்டியா அந்த கம்பெனி வந்து ரொம்ப கரெக்டான கம்பெனிமா என்னோட தங்கை வேல பாக்குற கம்பெனி பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான கம்பெனி அது சம்பளம்லா பாத்தீங்கனா ஒரு ரெண்டு மூணு நாள் டிலே ஆனாலு கரெக்டா வந்துரும் டிலே ஆனது கடையாது அ வந்துரு, கரெக்டா வந்துரு உங்களுக்கு சம்பளம் வந்து கரெக்டா வந்துரு கவலைப்பட வேண்டா. தோழி தோழி
சொல்லுங்க கேக்குதா
ஆ கேக்குதுமா, சொல்லுங்க
சொல்லுங்க, அது என்னன்னா நெ இப்போ ஏதோ நெட்வொர்க் வேற கொஞ்சோ பிரச்சனையா இருக்கு, ஆமா
சரிம்மா
ஆமா அது அதனால இப்போ எ அது அதுல உண்மையா சொல்றாங்க இப்ப பாக்கக்கூடிய கம்பெனில வேல பக்காம சும்மாவே இருந்துரலா போல அவ்லாது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கு யா இப்ப ஒரு எதனா ஒரு நமக்கு ப்ரச்சனைனா யாருகிட்ட போய் கேக்குறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையில போய் மாட்டிட்டு நிக்க வேண்டியதா இருக்கு மாதம் முழுக்கும் உளுந்து உளுந்து வேல பாக்க்குறோ அதிகபட்சம் ஒரு ஆயிரவா கூட கெடைக்க மாட்டேங்கது ரெண்டாயருவ கெடைக்க மாட்டேங்கதுன்னா எ ஏ இந்த வேலைய பாக்குரோம்ன்ற மாரி தோணுது
வேற ஏதாது முயற்சி பண்ணுங்கம்மா
ஆமா அப்டிதா அததுதா பண்ணணும் இப்ப அததா மேனேஜர்ட்ட கேட்டிருக்கே அவ்ரு சொல்லியிருக்காரு பாக்கலா ஏன்னா நாளைக்கி என்னுடைய கணவருக்கு நா நாளை இல்ல நாளை மறுநாள் என்னுடைய கணவருடைய பிறந்தநாள் வருது ஆஹ நாங்க எல்லாரு வெளியில போ லா அப்டின்ற மாரி நாங்க யோ சிச்சு வச்சிருந்தோ அஹ எங்கப்பா இந்த மந் இந்த சம்பளம் வந்ததுன்னா ஏதாச்சும் கொஞ்சம் உதவியா இருக்கும்னு பாத்தா கடைசியில சம்பளம் வேறவே இல்ல
ஓ அப்டியா வந்துரும்மா வந்துரும் வந்துரும் நீங்க கவலைப்படாதீங்க வந்துரும் சம்பளம் வந்துரும்
அது ஓ நானு அர மண் நேரத்துக்கு ஒரு தடவ ஒரு மண் நேரத்துக்கு ஒரு தடவ என்னோட ஃபோனை செக் பண்ணிக்கிட்டேதா இருக்கறே ஆனா எந்த ஒரு தொகையுமே இல்ல
அப்டி இல்லமா அது வந்து கரெக்டா போட்டுருவாங்க ஆஹ் செல பேருக்கு மட் டு தா இந்த மாரி பெண்டிங் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொன்னா என்னோட தங்கச்சி பேயு ஆஹ் பேயவுட்ல பாத்தீங்கன்னா ஆஹ் அதுல பாத்தீங்கன்னா ஆஹ் எஃபெக்டிவ் கூட ஆஹ் பணம் வர்ல
வர்ல அப்டின்னு சொன்னாங்க ஆ அதுதா சொல்றே எனக்கு அப்போ அதாது லாஸ்ட்டு மன்த்து பாத்தீங்க அப்டின்னா அதுலயு எனக்கு இதே பிரச்சன தா சம்பளோ வரவே இல்ல அதுக்கப்பறோ மேனேஜர்ட்ட பேசிட்டு அந்த மாத கடக்கில கடைசி ல வந்து போட்ருவாங்க ப பண போட்டாங்க இந்த இருவத்தெட்டு இருவத்தி ஒன்பதுலதா எனக்கு சம்பளமே வந்தது ஆ அதாது ஆமா என்ன அந்த எல்லாருக்கு வரக்கூடிய அந்த நாள்ல வந்து எனக்கு பாத்திங்கனா ஆ சம்பளோ வந்து எரநூத்தி இருவது ரூவாயோ எரநூத்தி முப்பது அந்த ரேஞ்ச் இதுல தா போட்டுருந்தாங்க அப்றோ நா மேனேஜர்ட்ட பேசனதுக்கப்பறோ மன்த் கடைசில வந்து எனக்கு ஆ சம்பளோ தொகையை அது மாதிரி இப்போ பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனா அத நமக்கு சம்பளம் போடுவாங்கல்லயா அந் த அலோ அந்த அலுவலர்ட்ட பேசிட்ருந்தே அவரு வந்து எனக்கு பதினஞ்சாம் யே சம்பளம் போட்டுட்டாங்க அப்டின்னு சொல்லி எனக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து அனுப்பிருந்தாரு ஆ அதுக்கப்றோ வந்து பேங்க் டீட்டைல்ஸ்லா குடுங்க செக் பண்ற அப்டின்னு சொல்லி கேட்டுருந்தாரு. அப்றோ நானு என்னோட பேங் க டீட்டியல் போய்ட்டு இந்த தேதி வரைக்கும் என்ட்ரி போட்டு அனுப்பிருக்கே அ செக் பண்ணிட்டு தரன்னு சொல்லிருக்காங்க தவர இது வரைக்கு எனக்கு ஒன்னும் செக் பண்ணிட்டு எதுவும் சொல்லல
இப்பயுமா
ஆஹ் கரக் ட்ட வந்துருமா நீங்க பயப்படாதீங்க ஆமாமா நீங்க பயப்படாதிங்க அதெல்லா கரெக்டா வந்துரு அது கரெக்டான கம்பெனி சம்பளலெல்லா ரொம்ப கரெக்டா குடுத்துருவாங்கன் சொல் சொல்லிருக்கா ஏ தங்கச்சி அதெல்லா கரெக்ட் கரெக்டா வந்துரு நீங்க பயப்படாதிங்க அதே இந்த டைம் வந்து இந்த மாரி கொஞ்சோ பெண்டிங் வருதுன்னு சொல்லிட்டு கூட ஒரு செய்தி கேள்விப்பட்டே
ஆமா ஆமா அது ம் சரியா வந்துரு அப்டிங்கறத விட நமக்கு நம்ம எதிர்பாத்த தேதில வந்ததுனா நமக்கு வந்து கொஞ்சோ நல்லாருக்கு அ அதுதா கொஞ்சோ ரொம்ப வருத்தமா ஒரு செயலா இருக்கு ஏனா நாளைக்கு நாளைக்கு போய் நா அவங்ளுக்கு எதாவுது துணிகளானது எடுத்துட்டு வரலா அப்டின்னு பாத்தேன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடிலேந்தே நா இத பாத்துட்டுருக்கே போய் எதாது அவங்களுக்கு எடுத்துட்டு வரலாம்னு இப்ப நம்ம சைடுலருந்து எதாது உங்களுக்கு நம்ம வந்து ஆ அவங்களுக்குன்னு கொஞ்சோ எதாது பண்ணாதான நல்லாருக்கு அம் நீங்களா உங்களோட கணவருடைய பர்த்டேக்கு எது நீங்க வந்து அவங்களுக்கு எது கிஃப்ட்டு அ சர்ப்ரைஸ் அந்த மாரி எதுவு பண்ணிருக்கிங்ளா
கிஃட்டு சர்ப்ரைஸா எங்க பொறந்தநாளே நாங்களே மறந்துருவோ அவரோட பொறந்த நாளே நா மறந்துருவே என்னோட பொறந்தநாளு அவரு மறந்துருவாரு அப்டிலா எங்க வாழ் தோ போலமா ஏதோ ஏனோ தானோன் போயிட்ருக்கு அவ்ளோதா
அவுங்க அப்படி
ஆமா கிஃப்ட்டு குடுத்து கொண்டாடுறளவுக் எங்க வாழ்க்க போல
இல்ல அது அப்டி கெடையாது அமைச்சுக்கிறதுதா ஆ இதுல வந்து கிஃப்ட்டு குடுத்து நம்ம வந்து கொண்டாடக்கூடியது அப்டிலா கெடையாது ஆ போன வருடம்னு பாத்தீங்கனா என்னோட கணவரவருக்கு நாப்பதாவது வயது அப்போ வந்துட்டு எனக்கு வந்து நாப்பது வகையான எதயாவது ஒரு பொருட்க வாங்கி குடுத்து அவங்கள வந்து ஆ ஆ சர்ப்ரைஸ் பண்ணணு அப்டின்ற மாரி நா நெனைச்சுட்ருந்தே அதாது அதுக்கு மொத மொத மாத என என்னோட பிறந்தநாளு வரு மறு மாதம் நா எ கணவருடைய பிறந்த நாள் வரு ஆ அப்டி நெனச்சிட்டு இருக்கும்பொழுது நா எல்லாமே வந்து அந்த மீசோல ஆட்ரு போட்ருந்தே ஆ நா வந்து ஒவ்வொரு நாளு ஒரு ஒரு பொருள் குடுக்கலா அப்டின்றா மாரி நெறைய விஷயங்கள் வந்து நா மீசோல பாத்து பாத்து நா போய்ட்டு யூடியூப்ல அ அதுலலாம் போயி இப்ப கணவருக்கு என்னென்ன வந்து நம்ம ம் பரிசு குடுக்கத்தா நல்லா இருக்கு அப்டின்ற மாரியானா இல்ல நம்ம நாப்பது பொருளுனு நம்ப இப்ப நம்ப இப்ப இப்ப லேடிஸுக்கு அப்டினு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாப்பது பொருளு என்ன ஐம்பது பொருள நம்ம டக்குன்னு எடுத்துர்லா ஏன்னா நம்ம போடுற தோடுலேந் இருந்துப் வளையலேருந்து அந்த மாத்ரி ஒவ்வொரு பொருளா கூடா நம்ப எடுத்தலா ஆனா ஜென்ட்ஸ பொறுத்த அளவு நம்ம அந்த மாரி எடுக்க முடியாது பாருங்க ஆஹ் நீங் மே ரொம்ப வந்து என்னால என்ன பொருள் குடுக்கறது அப்டின்ற மாரி ரொம்ப பெரிய கொழப்பத்திலியே இருந்தே ஆஹ் ஆனா என்னோட கணவரே அத எதிர்ப பாத்துருக்க மாட்டாங்க நிச்சயமா நா அந்த மாரி குடுப்பே அப்டின்னு சொல்லிட்டு அஹ் ஒவ்வொரு நாளும் நா வந்து அவ்ங்களுக்கு பாத்து பாத்து ஒண்ணும்னா ஒரு ஒரு நாளும் குடுத்தே அஹ் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் இருபது நாளோ தா என்னால கிப்ட் குடுக்க முடிஞ்சச்சு ஏன்னா எனக்கு என்ன கிப்ட் வாங்கறது என்ன குடுக்குறது அப்டின்றதே தெரிய நா அதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தேடி தேடி தேடி நா குடுத்தே அ ஏன்னா அந்த நாப்பதாவது நாள் பிறந்த நாள நல்லா கொண்டாடணு அப்டின் சொல்லிட்டு அ இப்ப அ வரக்கூடிய ரு அப்டின் பாத்தீங்கன்னாவ் நாப்பத்தி ஒராவ்து பிறந்தநாளு அன் ளானால நா எதுமே அந்து இந்த வருஷோ நா எதுமே நா உங்ளுக் இது வரைக்கு ஒண்ண கூட நான்கி கொடுக்கவே இல்ல ஆன் ரொம்ப வருத்தமா இருக் எனக்கே ரொம்ப வருத்தமா ருக்கு எ என்னடா இன்னு ஒன்னு அவங்களு வாங்கி குடுக்கவே இல்லியே ஏன்னா அவ்ங்ளுக் போன வருஷோ நறையா நா வந்து என் அ சப்ரைஸ் குடுத்ததுனால கண்டிப்பா அவ்ங்க இந்த வர்ஷோ எதுனா எதிர்பாப்பாங்க நிச்யமா எதிர்பாப்பாங்க ஆனான இது வரைக்கு நா உங்களுக்கு எதுமே குடுக்ல என்னன்னா என் கைய்ல இருந்து ஒரு தொகை இல்லாம போய்ருச்சு ஆவ் ரொம்ப அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக் எனக்கே எப்படா வந்து எனக் இந்த சந்த சேல்ரி வரு அப்டின்ற மாரி நா வெய்ட் பண்ணிக்கிட்ருக்குறே அ பாக்லா அதுது அதா அதல்லா ஒரு ரொம்ப சந்தோஷம தருணங்கள நீங்க அதெல்லா பா நீங்கெல்லா பா அதெல்லா ஃபாலோ பண்ணணு தானே அப்றோ என்ன நம்ம ஒரு குடும்பத்துல இருக்குறோ நம் ஒரு கணவன் மனைவியா இருக்கிறோம்னு வீனக்கா
கணவன் மனைவி ந்து கணவன் மனை கணவன் மனைவியை வந்து கணவன் மனைவி மாரி கணவனு மனைவிட்ட நந்துக்கணு மனைவியு கணவன்ட்ட நடந்துக்கணும் அப்பதான் இந்த மாதிரி அட்ராக்ஷன் எல்லாம் வரு அது பாத்தீங்கன்னா இல்லங்குறப்ப வந்து எந்த அட்ராக்ஷனு வராது
இல்ல துலி அது வந்து முற்றிலும் தவறான ஒரு செயல் அதாவ்து நீ நம்ம குடுத்தாதா அவங்க குடுக்குணு அவங்க குடுத்தாதா நம்ம குடுக்குணுன்றத நீங்க வச்ருக்க கூடாது நீங்க ஒரு முறை வந்து அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு முறை நீ சப்ரைஸ் பண்ணி பாருங்க அதோடைய விளைவு எப் அப்டி இருக்குன்றது உனது நல்ல விதமாவே தா இருக்கு அதோட விளைவு கண்டிப்பா ஏதோ ஒன்னு ஒன்னு இல்ல பெரிய அளவுக்கு நம்ம ஒன்னு வாங்கி தர வேண்டா அ அதிகபட்சம் ஒரு பத் ரூபால ஒரு கீச்சைனே இருக்கட்டுமே ஏன்னா நம்ம கணவரு எல்லாருமே வந்து வண்டி ஓட்டுவாங்க இல்லைங்ளா சோ அந்த அந்த கீச்சைனுங்கறதென் நார்மலா இல்லாம அ எப்போதும் நம்ம நெனப்ப க்வா இந்த மாரி ஒரு பொருள குடுத்துருக்கோ அப்டின்ற மாரி நம்ம வந்து அத நம்ப வாங்கி குடுக்கலா ஏன்னா எப்போமே இந்த கீச்சைன்ன கழ்ட்டி மாட்டும் பொழுது கண்டிப்பா இத நம்ம வாங்கி கொடுத்துருக்கும் திடீர்னு நம்ம அவ்ங்களுக் வந்து சப்ரைஸ் குடுத்துருக்கோ அப்டின்ற ஒரு உணர்வு வந்து அவக்குள்ள வந்துகிட்டே இருக்கு நா வேணா சொல்ற நீங்க வேனான்த் அத நீங்க வந்து ம் பண்ணி பாருங்க
பாக்கலாம் தோழி பிறந்த நாள் ஞாபகோ வந்துச்சின்னா பார் க்லாம்
இட்
நன்றி தோழி அடுத்த அழைப்புல பேசு
ஆ நன்றி தோழி நன்றி தோழி
ம்